கேக்குது ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்ட்டே ப்ரோ என்னா ப்ரோ சண்டே ஸ்பெஷரு
சிக்கன் தா ப்ரோ நீங்க
அதேத ப்ரோ
ம் ம்
ல்லாரு வீட்டுலேயு அதேத இருக்குது என்னா பண்றதுன்னு தெர்ல
ம் ம் இதேஜே சிட்டியா ப்ரோ நீங்க
நம்மளது வில்லேஜ் தா ப்ரோ ஒரு சிக்கனே புடிக்காது ப்ரோ இங்கே இது லோக்கல் தா ப்ரோ எனக்கு தா ப்ரோ சிக்கனே புடிக்காது
ம் ம் ம்
அப்பற ப்ரோ படிக்கிறீங்களா காலேஜ் ஜா ப்ரோ என்ன டிகிரி ப்ரோ பண்றீங்க
பி எ ஹிஸ்ட்ரி ப்ரோ
அப்டிப்பா செரி
நீங்க ப்ரோ
நா மிலிட்ரி செலக்ஷன் போட்டுருக்கேன் ப்ரோ
ம்
ஆ போனோ ப்ரோ அது ட்ரை பண்ணினு இருக்காறாங்க எப்ப என்னான் தெர்ல ப்ரோ அனொன்ஸ் பண்றிங்களா இல்ல என்னான்ட்டுதா கொஞ்சொ வேலையா ஃப்ரெண்டுங்க கூட வெளிய போய்ட்டு இருந்த ட்ரிப் போய்ட்டு இருந்த அப்டியே சுத்திக்கினு அத கண்டுக்காம உட்டா மணாலி போயிட்டு வந்தோ ப்ரோ
ம் எப்டி போ எப்டி போய்ட்டு இருந்திங்க எப்டி இருந்தது
ட்ரைன்லதா ப்ரோ நல்லா இருன்ச்சு ப்ரோ சூப்பரா இருன்ச்சு என்ன டெல்லி போய் டெல்லில இருந்து பஸ் ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ கா
வீட்லலா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க ப்ரோ எல்லா சூப்பர் ப்ரோ நீங்க ஒரே அளவு கூட பிறந்தவங்க இருக்காங்களா ப்ரோ
இருக்காங்க ப்ரோ மூணு பேர் ப்ரோ நாங்க
அப்டிங்ளா
ம் நீங்க ப்ரோ
நானு எ அண்ண ஒருத்த ப்ரோ கல்யாண ஆயிடுச்சு அண்ணனுக்கு ஆ ஹா நா ட்ரை பண்ணின்ருக்க லாஸ்ட் டைமே கொஞ்சொ ரன்னிங்ல போயிச்சு செரி இந்த டைம்மாவது எதனா ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு பாத்துட்டு இருங்க ப்ரோ அது எப்ப போறது டபுள் இந்த அக்னி அதான் எப்போ வருதுன் தெர்ல ப்ரோ செலக்ஷனு பாட்டி அது வேற பண்ட்டு இருக்குறாங்க அது எப்டின் தெர்ல பாக்லாமே நம்ப இப்டியே சப்ஸ்கிரைப் டிரை பண்ற ப்ரோ வேலைக் பொய்ட்டுதா ப்ரோ பண்ணா ப்ரோ இல்ல ப்ரோ வேலைக் பொய்ட்டுதா ப்ரோ பாக் பொயினு இருக்கு ப்ரோ
ம் புலவ் போதா ப்ரோ
ஆமா ப்ரோ
ரெண்டுமே உக்காந்து எழுதணு
பரவால்ல ப்ரோ நல்லா பொய்ட்டிருக்கு படிச்சு முடிச்சிட்டு ப்ரோ சாரிணா நீங்க உள்ளூரேவா
உள்ளூரேதா ப்ரோ நம்மல்லா வெளிநாட்டுக்கு போய் என்ன ப்ரோ பண்ண போறோ
அப்டிதா ப்ரோ ஃப்ரெண்டு் ஒருத்த பொய்ட்டு நாலு வருஷொ போம் நாய் மாரி கஷ்டப்பட்டு ஆமா ப்ரோ ஏ அடிம மாரி வெச்சிருந்துகறாங் ப்ரோ
ம் ம்
நாலு வருஷொ இருவதாயிருவா சம்பளத்துக்கு வேல செஞ்சுட்டு வந்துக்குறா ப்ரோ எலக்ட்ரிஷன் வேலைக் பொய்ட்டு
சொல்லு ப்ரோ
கொய்த்துக்கு பொய்க்கிறா ப்ரோ இப்பதா ப்ரோ வந்து ஒரு ஆறு மாச சும்மா இங்கதா ஊர்ல இருக்கிறா
ப்ரோ அங்க போய் அ அங்க போய் செய்றத நம்ம இங்கியே செய்யலா ப்ரோ நல்லா
ஆமா ப்ரோ அவ சொன்னறத பாத்தா வெளிநாட்டுக் போற ஆசையே பொய்ரு ப்ரோ அ வெயிலு அந்த அளவுக் வெயிலா ரொம்ப கஷ்டமா ப்ரோ நாப்பது பேரு நல்லா அதிகமா சம்பாரிக்கலா ப்ரோ அப்ப அந்த அந்த ஆசையில தா இவனும் போனா மூணுலட்ச ரூபா செலவு பண்ணி போனோ ப்ரோ ஏழு லட்ச ரூபா சம்பாரிச்சுனு வந்தா ப்ரோ அதுக்கு இங்கே இருந்துட்டு இருந்துர்களாம் ப்ரோ அவன்
ம்
இங்கே கூலி வேலைக்கே போய் இந்துக்லாம் ப்ரோ மேஸ்திர வேலைக்கு போயிருந்துக்கால ஒரு நாளைக்கு ஆயிரூ எவ்ளோ ப்ரோ சம்பளோ
ம்
இங்கே நல்லா சம்பாச்சிருந்தங்களாம் ப் ரோ வந்து அழுவாதபடியா பொலம்புறா ப்ரோ பாஸ்போர்ட் விசாலா புடிங்கி வ ச்சிகினாங்கோ நாலு வருஷோ கிழச்சிட்டாங்கோ
அதான எல்லா ஒரு இதுவா கலம் போய்டுவாங்க ஐயோ நம்ம ஃபாரின்ல இருக்கோ அப்டின் நெனச்சிட்டு
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ இவ சொல்றத பாத்தா அவன் சொல்றா மச்ச ஒட்டகமே மேச்சிலாடா ஏனா இது ஒட்டகோ மேக்கிரதோடு இது கஷ்டமா ப்ரோ ஒட்டகனா கூட ஒட்டகத்த எத்துன்னு போய் உட்டு எங்கன்னா போய் ஒரமா ஒக்காந்துட்லா தலைக்கு து போட்னு இல்ல கொட கிட புச்சின்னு ஒக்காந்துக்கலா எலக்ட்ரிஷன் வேலைக்கு போனா ப்ரோ பெரி பெரிய டவரா ப்ரோ அப்டியே அந்த ஒயர்ல எடுத்துனு ஏர்னு சேந்தனு அத கட்டி தூக்கணு இழுக்கணு எப் பா அவன் சொர்ணு த பெரிய சுருளு மாரி வருமா ப்ரோ கம்பியே இருவது பேரு சுத்தினு இழுத்துன்னு வருவாங்கலா அந்த லொட்டாய அ ரொம்ப கஷ்டமா ப்ரோ சொன்னா தண்ணி நாதா மில்ட்ரி ட்ரை பண்ணுருக்க ப்ரோ இன்னுஎங்கேயு இது வரைக்கு போனது இல்ல ப்ரோ எங்கியு வேலைக்கு இதுக்கு மேல தா அதுவு செட் டாவலனா வேற எதனா வேலைக்கு போயிட்னு ப்ரோ மில்ட்ரி எல்லா வரலேனா எத வேற எதனா வேலைக்கு போயிட்னு ப்ரோ எனக்கு தெரியு எலக்ட்ரிஷன் வேல கார்பன் டு வேலலா தெரியு ப்ரோ ஆர்டிஸ்ட்டு வேலலா தெரியு ப்ரோ கொஞ்சோ ஆமா இப்ப போடு எழுதுர வேலைக்கலாபோவ தெரியு ஆர்டிஸ்ட்டு வேலலா படோ வரைறதெல்லா தெரியும் ப்ரோ
ஆ
அநங அந்த ஃபீல்டு்ல அப்டியே எதனா போய்ட்னு ப்ரோ இல்ல கட கிட வெச்சிட்னு ப்ரோ எதனா
அந்த மாரி எதனா கட கிட வெச்சின்னு ப்ரோ அதா
ஆ ப்ரோ ஆ இவன் சொன்னத பாத்தா மில்ட்ரி கூட கஷ்டோதா ப்ரோ என்னானா இது வந்து நம்ம ஊர்லே உள்ளூர்லே இருக்கலா லீவு எல்லா வரு கவர்மெண்ட்டு சம்பலோ கேன்டீனு அது இதுனு இருக்கு ப்ரோ இவ ஃபாரின் வாழ்க்க நரக வாழ் க்க மாரி சொன்னா ப்ரோ நாலு வருஷத்துல நா செத்து சூ சைடே பண்ணிக்கலான்ற மாரி ஆயிச்சி அந்த அளவுக்கு ஆயிச்சி சேரி நம்ம கடன் வாங்குனவுங்களுகுலா பதில் சொல்னுமேன்ட்டுதா இருக்கற அப்டின்ற மாரி சொன்னா ப்ரோ அவ்ளோ டொர் வேல செஞ்சி ஏழுல ஏழு லட்ச ரூபா எடுத்துன்னு வந்தா ப்ரோ பாவோ அதுக்கு இங்கே வேல செஞ்சி சம்பாரிச்சினு இருந்துக்கலா ப்ரோ நிம்மதி போயி வீடு இல்ல இல்ல திரும்ப இங்கேயே கூலி வேலைக்கு போறோன்டு பாத்துன்னுக்கிறா ப்ரோ பீடி இந்த பக்கோலா பீடி பண்ணுவாங்க நம்ம ஊர் சைடல அந்த பீடி பேக்ட்ரில அந்த பீடி எல்லா எடுத் பண்ணி அந்த வேலையே செய்லாமே இப்போ அப்டின் தோனுது ப்ரோ அவுனுக் இப்போ சொல்னு இருக்குறா ஆத்தா பாவோ ப்ரோ ரொம்போ கஷ்டபட் ருக்றா ப்ரோ ஆளே நொந்து நூடுல்ஸ் ஆயி வந்துக்றாப்பா ஆமா
உங்க ஊருக்கு என்னா பேரு ப்ரோ
அப்றோ ப்ரோ டுவல்த்துலலா நல்லமார்க் எடுத்தீங்களா ப்ரோ
எட்த்த ப்ரோ கம்மி தா ப்ரோ
எத்தனாவ்து வருசோ படிக்கிறீங்க ப்ரோ காலேஜ்ஜு பைனல் இயரா இல்ல இப்பதா சேந்து இருக்கீங்ளா
இப்பதா ப்ரோ சேந்த்ருகே செகண்ட் இயர் ப்ரோ
செகண்ட் இயருங்ளா நல்லா படிப்பீங்களா ப்ரோ
கொஞ்சோ கொஞ்சோ ப்ரோ எது ப்ரோ
ஆனா ப்ரோ டிகிரி முட்ச்சுட்டு எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அ கோஸ் எதனா பண்ணிட்டு ஐ டி கிய் டி எதனா போய்டு ப்ரோ கஷ்டபடுற வேலல்லா செட் ஆவாது ப்ரோ கம்பெனி வேல கூட செட் ஆவாது ப்ரோ நம் ஊர்லகிறவல்லா நாப்பது கம்பெனி மாற்ரா ப்ரோ நாலு மாசத்துக்கு
ஆமா ப்ரோ
ஒரு இடத்துல ஜாலியா சம்பளோ வாங்க மாட்றானுங்க ப்ரோ மாறி மாறி மாறி மாறி அது அடுத்தது யாருகிட்ன்னா கூலிக்கே வேலைக்கு போயிட்லா ப்ரோ பத்து நாள் வேலை செஞ்சா கூட பத்து நாள் வீட்லே இருந்துட்லா ப்ரோ அவ்னுங்க மாறினே இருக்றாங்க ப்ரோ எதனா ஐ டி கிட்டி போயிட்டு ஸ்டாண்டர்டா ஒரு கம்பெனி போய்டு ப்ரோ ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ உங்ளுக்கு டவர் கெடைக்லையா என்ன உங்ளுக்கு
இல்ல இல்ல கரெக்டா இருக்குபா ஏ ஏதனா ரெண்டர் ஆவுதா ப்ரோ
புர்ல
என்ன ரெண்டர் ஆவுதுங்ளா கட்டாயி கட்டாயி கேக்குதுங்ளா
ஆமா ஆமா
தெர்ல ப்ரோ இப்ப வீட்டு உள்ளதா இருக்கே டவர்ல்லா ஃபுல்லா ஃபை ஜேப் ஃபுல்லா டவர் தா ப்ரோ பக்கத்துலே டவர் இருக்கு
ம் ம் அப்போ எனக்குதா சரியா கெடைக்கல நெனைக்கிறே ப்ரோ
ஏது ப்ரோ
அப்றோ சாப்ட்டீங்களா ப்ரோ சாப்ட்டு தா பட்த்துட்டு இருக்கீங்ளா தூங்க லேட் ஆவுங்ளா
சாப்பிட்டு தா ப்ரோ வெள்ள உ்க்காந்ட்டு இருக்கே
எப்டி ப்ரோ போச்சு சண்டே
இது இன்னைக் காலாஸ்திரி வரை போனு ப்ரோ
அப்டிங்ளா ப்ரோ
ஆ
அங்க என்னா ப்ரோ ஸ்பெஷலு ஓ தடாவா வாட்டர் ஃபால்ஸூ ஆ பு தெரிது ப்ரோ ஆ அது ஆந்திரா பார்டர் தான ப்ரோ
ஆமா ப்ரோ இங்க இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்ச்சு ப்ரோ
ஆ நா கூட போயிருக்கே ப்ரோ அரக்கோண்த்துல மாமா வீடு இருக்கு அங்க போனா எங்க மாமா பசங்க அங்க கூட்ன் போவாங் ப்ரோ தடா இந்த அழகிய தமிழ் மகன்ல ஒரு கோயில் வருமே ப்ரோ அந்த கோயிலெல்லா அங்கதா ப்ரோ இருக்கு
ம் சிவன் கோயில் போனோ காலாஸ்திரியில ரொம்ப ஃபேமஸான கோயிலிது ம் ம் கூகுள்ல கூட நெறைய எட்த்துல வருமே
ஆ கேள்விப்பட்டு இருக்கேன் ப்ரோ காலாஸ்த்திரி
ம் நூத்தி முப்பது கிலோமீட்ரு பைக்லே போய்ட்டு வந்ட்டோ
அப்டிங்ளா ப்ரோ ஃப்ரெண்ஸு கூடவா ப்ரோ ஒன் டே ட்ரிப்பா ப்ரோ
ஆமா ப்ரோ நானு இன்னோர்த்த இன்னோர்த்த அவள்தா ப்ரோ மூனே பேரு எங்க போனாலு ஆமா ப்ரோ அப்படியே ஜாலியா போயிட்டு வாட்ருஃபா ம் வாட்டர் ஃபால்ஸு போனா மூட்டாங்க ப்ரோ நாலு மணிக்கு வெறுப்பாயிடுச்சு
தண்ணி இருக்குங்களா ப்ரோ அங்க
தண்ணி பயங்கரமா இருக்குது ப்ரோ இப்ப போனா கூட செம்மையா இருக்கு ப்ரோ
ஆ
நீங்க ஒரு ஒன் வீக் போய் பாருங்க
போயிருக்கே ப்ரோ தடா ரிசவ் ஃபாரஸ்ட் தான ப்ரோ அது போயிருக்க ப்ரோ தடா வாட்ருபால்ஸ் ஆந்தரா வாட்ரு தான ப்ரோ அத்
ஆமா ஆமா அங்கியே ரெண்டிருக்கு ஒன்னு கோனியா ஃபால்ஸ் ஆமா ஆமா தண்ணி ப்ளூ கலர்ல இருக்கு
அப்டிங்ளா
ம்
ம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது ப்ரோ ஒரு ஒரு மூணு நாலு வருஷோ ஆயிட்டுருக்கு போய் ஒரே டைம்தா போயிருக்கே அந்த கோயிலு நீ சொன்ன கோயிலுக்கல்லா ரெண்டு மூண் டைம் போய்ட்டு வந்துருக்க
அ அ அ
அரக்கோணத்துல மாமா வீட்டுக்கு வந்தா அங்கல்லா கூட்ன் போவானுங்க மாமா பசங்
ம் ஆ ஜாலியா இருக்குமா ப்ரோ
ஆ நல்லாதா ப்ரோ இருக்கு காலேஜி போனுமா ப்ரோ நாளைக்கு
இல்ல ப்ரோ இப்போ இது போய்னிருக்கு ப்ரோ
செமஸ்ட்ரு போயிட்ருக்குங்களா இல்ல
ஆஹா இப்பதுக்
அப்டிங்ளா எப்ப ப்ரோ ரீ ஓப்பனு காலேஜ்
ஆங்க
செரி ப்ரோ
நா டிப்ளோமோ படிச்சே ப்ரோ
ம் டிப்ளமோவா
ஆமா ப்ரோ டிப்ளோமோ பட்ச்ச ப்ரோ
நீ சென்னையிலதா ப்ரோ சென்னையில ப்ரோ
ஹலோ
எந்த எடத்துல ப்ரோ படிச்சீங்க வந்ததுல இருந்து
ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ
கேக்குது ப்ரோ எந்த எடத்துல படுச்சீங்கீன்னு கேக்குறே
அப்ரோ இங்க வேலஸ்ல ப்ரோ
ஆ ஒ ஓ இங்க கூட இருக்கு ப்ரோ வேல்ஸ்சு‌ கன்னிப்பத்தூரு தெரியுமா
ஆமா ப்ரோ தெரியு
அங்க கூட ஒரு வேல்ஸ் இருக்கு மஞ்சாங்கண்ணியோ எதோ சொல்லுவாங்க
ஆம் ப்ரோ
ம் ஒரு டைம் ஆயிடுச்சு
சரி ப்ரோ ஓகே பா